ஹலோ ப்ரோ என்ன பண்றீங்க
ப்ரோ சும்மாதா ப்ரோ இருக்கே நீங்க நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மா தா ப்ரோ இருக்கே அப்பறோ வொர்க் போயிட்டு வந்தே முடிஞ்சு சாப்டாச்சிங்களா
ப்ரோ நா சாப்ட்டே ப்ரோ நானும் ஒர்க் போயிட்டு முடிச்சாச்சி சாப்ட்டே
ஓகே ப்ரோ ஓகே என்ன ப்ரோ பிசினஸ் ஓகே ப்ரோ ஓக் கே பிசினஸ் பிளான்லா எப்டி போது உங்களுக்கு
பிச்னஸ் பிளான் பிச்னஸ் பிளான் இபோதைக்கு ஐடியா இல்ல ப்ரோ எது
ஓகே ப்ரோ ஓகே
ஓகே ப்ரோ ஆனா அந்த மாரி ஐடியா இருக்கு பட் இப்போதைக்கு எதுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடையது
ஓகே ப்ரோ ஓகே ஓகே எனக்கு இருக்கு ப்ரோ நானு ஸ்டார்ட் பண்ண இருக்கு ப்ரோ பிளான் எல்லா இருக்கு ஆமா சொல்லி ஆல்ரெடி நா சொல்லிருந்தே ஆமா கஃபே இது மாரி ஸ்டார்ட் பண்ணலானு சொல்ட் ட்டு
ஆ அதா ப்ரோ அதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதா என்னாச்சு ப்ரோ என்ன எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க
அதா ப்ரோ சோர்ஸ் வரட்டுன் வெயிட் பண்ணிட்டு இருக்கே கொஞ்ச டைம் ஆவுட் இப்பதா வயசு வயசு இருக்குல்ல கொஞ்ச டைம் ஆவட்டு ப்ரோ சொல்ல வேனா ப்ரோ ஆமா ஃபுல்லா கொஞ்ச போனா நம்ம கொஞ்ச சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு லோனு இல்லா அப்ளே பண்ணி
ஓகே
அதுகப்புறோ போனா மொத்தமா டோட்டலா நம்ம ஹேண்டில்யே போட முடியாதுல கொஞ்சமா லோன் எடுத்தா கூட மேனேஜ் பண்ணிக்கலா இல்ல வெளியில எங்கய தா வாங்கற மாரி இருக்கு அ
ம்
அந்த மாரி பாத்துதா ப்ரோ பண்ண வேண்டியதா இருக்கூ ஒன்னு ஒன்னா
அப்டிங்ளா
ஆமா ஏனா இப்ப ஓனாவே பிசினஸ் ஆரம்பிச்சொனா நமக்கு கட்டுப்படி அட்லீஸ் மினிமம் ஒரு கூட ஒரு பார்ட்னர் ஆச்சும் வேணும் நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன பார்ட்னர் இருந்தா தான் கொஞ்சோ கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா ஓனா ஒரே அமௌண்டா நம்மளும் போட முடியாது அவ்வளவு
அதேதான் ப்ரோ மினிமம் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலா எடுத்துக்கணும் அந்த மாதிரி இல்ன்னா உங்களுக்கு ஒரு பிப்டிஃபை எனக்கு ஒரு ஃபாடிபை அந்த மாதிரி இதுல
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்பளுக்கு ஒரு பார்ட்னர்ருந்தான் நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியாவும் கெடைக்கூ
இருக்கும் பரோ அதேதான் மோஸ்ட்லி கெஸ்ட நாமளே சில ஹோட்டல்க்கு போனால்லும் நம்ளோட ஃபேவர் ஒன்னு இருக்கும் மத்தவங்களோடு இது இருக்கும் அதே மாதிரிதான் கெஸ் நமக்கு வர கஷ்ட அதிகமா தா ட்டுவாங்க சோ அதுக்க ஏத்த மாதிரி நாமளும் பா்க்கணும்ல பரோ அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வ ஒவ்வொன்னா பிளான் பண்ணி பொறுமையா பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு நெறைய பிளான் எல்லாம் இருக்கு ஒரு கஃபேஸ் மாடல் இப்படிெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கான சோர்ஸ் என்னென்ன வேணு இப்பய ப பா்த்தா கூட டிப்ரெண்ட் டிஃரெண்ட் வெரைட்டிஸ் கஃபே எல்லா ஓபன் பண்றாங்க
ஆமாமா
பெயிண்டிங்க்காக வச்சுருக்காங்க தனியா சில பேர் காஃபி பர்கர் இந்த ஷாப் இந்த மாதிரி வச்சிருக்காங்க சில பேர் கேம்ஸ் அதான் சொன்ன போன டைமே சொன்ன மாரி கேம்ஸ் அதுாகச்ச வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தக்கும் ஓன்ண்ண ஒவ்வொரு தீம்ல ஓபன் பண்றாங்க நமக்கு நாம தனியா ஒரு தீம் கிரியேட் பண்ணு தனியா ஒரு லோகோ
ஒகே இது மட்டுமில்லாம வேற ஏதாச்சு பண்லா பண்ணலாம்னு ஒண்ணு இருக்கல இந்த மாரிலா ஒரு ரெண்டு மூணு எப்டி சொல் சொல்றீங்க அ அதே மாதிரின்னும் வேரதாச்சு போவாங்க ஏன்னா இதுல பண்ணலானா ஹலோ
இருக்கு ப்ரோ அந்த மாரி ஐடியா பட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்னு ஆரம்பிச்சு ஒ ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்ள்து
ப்ரோ இப்ப கேக்குதுங்ளா
ஆஹ் இப்பகேக்குது ப்ரோ இப்பகேக்குது
ஆஹ் இல்ல ப்ரோ இப்ப ஒரு பிசினஸு ஒன்னு ஒன்னு இருக்கு இப்ப என்ன மாரி கஃபே ரெஸ்டாரன்ட் அந்த மாரி ஸ்டெய்ல்ல சொல்றீங்க
ஆமா ப்ரோ அதே ப்ரோ நம்ளுக்கு வந்து பிசினஸ் பாத்தீங்னா அதா லாஸ்ட் டைமே சொல்லிருப்பேனே நானு நம்ப கஃபே மட்டு ஆரம்பிக்காம உள்ளே கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணிருவோ உள்ள இப்ப நெறைய பேர் இண்டோர் கேம்ஸ் வெளாட த்து வருவாங்கல கேரமு செஸ்ஸு இந்த டேபிள் டென்னிஸு ஊனோ காட்சு இந்த மாரி நெறைய இன்டோர் கேம்ஸ் பிளே பண்றது ஆமா கிட்ஸுக்கு அந்த எப்டி சொல்றது சேரி இப்ப அதா ப்ரோ சில பேர் இப்ப கஃபே ஆரமிச்சு உள்ளே அந்த ஜேஸ்பி நம்ப வீட்லலா வெளாடும்ல இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஜேஸ்பி
ஆமா ஆமா
இந்த மாரி கார்லா இன்டோர் கேம் மாரியே உள்ளே தீம் செட் பண்ணி உள்ளே ரன் ரேஸ் பண்ற மாரிலா உள்ள செட் பண்ணிருக்காங்க கஃபேல நம்ப அது அந்த மெத்தட்லயு போனுமுல்ல எல்லாம் இன்டோர் கேம்ஸும் பிளஸ் உள்ள ஆட் பண்ணுவோ
கண்டிப்பா ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர்
அது இல்லாம இப்ப இப்ப புதுசாலா வந்திருக்கே ஆஹ் பிசி ஃபைவு
உம்
சியம்ஸ்லா இரு
ஆமா ப்ரோ இப்ப நியூவ நெறைய எறங்கிருக்கு ப்ரோ லாச் ஆயிருக்கு நெறையா சென்சார் டைப்ல ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருக்கு இப்போ
அதேதா ப்ரோ அதே மாரிதா சேம் அதே மாரிதா நம்ப கண்டினியூ பண்றதுதா
சூப்பர் ப்ரோ
பிளேஸ்ல எடுத்து போணு சில ஆஃபீஸ் பக்கத்துல ஸ்கூல் பக்துல போட்டா கூட இப்ப முன்னாடி இந்த பழசு இந்த கேல்லா பாத்தீங்ன்னா இந்த கம்யூட்டர் சென்ட்ரு சொல்ட்டு ஒரு ஆள் வச்சிருப்பாங்கல
ஆமா ப்ரோ
அந்த மாரி இதுக்கசக் காலேஜ் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல நம்ப ஆரம்பிக்கிறோ அப்போதா அப்பதா ஸ்கூல் பசங்க முடிஞ்சி வந்தோனே கொஞ்ஜோ நேரோ ரிலாக்ஸ் பண்ணி கஃபேல ஒக்காந்து டீ காஃபி குடிச்ட்டு பேக் அக்கற மாரி வந்து ஒக்காந்து குடிச்ட்டு கேரம் போடு செஸு அங்க பிளே பண்ட்டு அதுக்கப்றோ வீட்டு
ஆமா ப்ரோ
அந்த மாரி ஒரு ஐடியா
சூப்பர் ப்ரோ
நம்ப முன்னல்ல பாத்தா கூட இந்த நம்ப கம்யூட்டர் சென்டர் போனா ஒரு மணி நேரத்துக்கு பத்ருவா இருவத்ருவா வாங்குவாங்கல சேம் அதேதா டைம் இந்த அவர் இந்த அவருக்கு இந்த எத்தன கேம்ஸ் வெளையாடமுடியுமோ நீங்க வெளையாடுங்க இந்த அவருக்கு எவ்வள சார்ஜ் ஆவு
அவர் கணக்குல போடலான்னு சொல்றீங்களாங்க
ஆமா ப்ரோ ஆமா
ஆமா ப்ரோ ஏனா அந்த மாரி கேம்ஸ் ஆக்சுவல்லா வந்து நீங்க அப்டி தா பண்ணி ஆவணு
ஏ ப்ரோ
அவர்ஸ் பண்ணி தா நீங்க வந்து வந்து அலோ
ஆமா ப்ரோ ஆமா நம்ம கொஞ்சோ ஒரே இதா வெச்சிட்ருக்க முடியு எனா இப்ப நம்ப ஃப்ரீயா விட்டம்னா சில பேர்லா ஒன் டே ஃபுல்லா கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்டே
ஆமா ஆமா ப்ரோ
அதுக்காதா ப்ரோ
என்னா கிட்ஸ்
டு வர்றவங்களுக்கு ஆமா நெக்ஸ்ட் ட்டு வர்றவங்கல்லா பிளே பண்ணுல்ல சாட்டர்டே சண்டேஸ்க்கு வந்தா அப்பறோ நம்ப இது ஆஃபர்ஸ் மாரி விட்டு ஃபுல்டே கேம் விளாடிக்கலா நீங்க இது பண்ணிக்கலான்னு சொல்ட்டு மாரி விடுவாங்க.
என்னாச்சி ப்ரோ
அதுதா ப்ரோ
சேரி ப்ரோ ஓகே ஓகே ஏன்னா கிட்ஸ்ன்னு அதிகமா வந்து பே பண்ற மாரி விக்கணு ப்ரோ ஏனா கிட்ஸு நம்மளுக்கு மெய்னா அவுங்களதா நம்ம டார்கெட் பண்ணி என்னது பண்ணோ
அதேதா ப்ரோ கிட்ஸுக்கு என்ன கேம் வேணுமோ அந்த கேம் மாரி குடுக்குணு ப்ரோ நம்ம சில கிட்ஸு வந்து டாய்ஸே இது பண்ணுவாங்க அட்மய்ர் ஆவாங்க சில பேர் வந்து டெடி பியரு மோஸ்ட்லி பசங்க எடுத்தோனா பசங்ளுக்கு எந்த கேம் இர்ந்தாலு அக்செப்ட் பண்ணிப்பானுங்க பிரச்னையே இருக்காது
ம் ம்
வெய் கேர்ள்ஸ் இந்த சின்ன கொழந்தைங்க பொண் கொழந்தைங்க அந்த மாரி வரம்போது அதுக்கேத்த மாரி கேம்ஸ் நம்போ குடுக்கணு
ஆமா ப்ரோ ஏன்னா எதுக்காக நா அத கிட்ஸுக்கா சொல்றேன்னா இப்ப பெரியவங்க கூட ஓக் கே இது வேணா நெக்ஸ்ட் டைம் கூடம் பாத்துக்குலா அப்டின்ட்டு போய்டுவாங்க கிட்ஸுக்கு நீங்க அதிகமா கேம்ஸ் கொண்டு வந்து எறக்குனீங்கன்னா அவுங்க வந்து அடம் புடிச்சி அத வந்து அத வந்து ஆ விளாடதா பாப் பாங்க அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அதுக்கேத்த மாரி அக்ட்ராக்ஷன் பண்ற மாரி நம்ம கேம்ஸ் எல்லா வந்து பிளே பண்ணி எறக்குணோம்னா அவுங்க வந்து இது விளாண்டுதா ஆகுணு அதுல போவே அப்டின் சொல்லி அடம் புடிப்பாங்கள அப்ப நம்மளுக்கு வந்து பிஸ்னஸு மெயின்னா வந்து நல்லா இருக்கும் ப்ரோ நம்ம அதுக்கேத்த மாரி கிட்ஸுக்கும் கொஞ்சோ ஃபேவரட்டா வை கணும்
அதேதான் ப்ரோ நம்மு உன்னொன்னு சைட்ல பிஸ்னஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்ன்னா ஒரு சும்மிங் ஃபூல் ஆரமிச் சோமுனா இந்த சும்மிங் ஃபூல்ஸே இல்லாத ஏரியால்லா இருக்குல ப்ரோ சிட்டீஸ்ல இந்த டவ்ன் ஏரியால அந்த மாரி ஏர்லோஸ் சும்மிங் ஃபூல் ஆரமிச்சம்னா வீக்லி வீக்லி கிளாஸஸ் வைப்போல நம்ம சும்மிங் கிளாஸஸு இந்த மாரி வெச்ட்டா கூடோ அதுல ஒரு ப்ராஃபிட் பாகலா சில பேர் வீக் டேஸ்ல வந்து பர் அவரு பேரு சார்ஜஸ் சொல்ட்டு குடுத்துட்டு தனியா ஸ்மிங் கிளாஸ் மாரி அவுங்ளே அட்டென் பண்ட்டு போவாங்க இல்ல குள்ச்சுப்போவாங்க வந்து அந்த மாரி நம்ம வைக்லா ப்ரோ பிஸ்னஸ் ஸ்டாட் பண்ணும்போது இன்ன மெய் மினிமம் அதுக்கு என்ன பிளேஸு ஒரு ஒரு டூ டூ லான்ஸ் தேவப்படு நமக்கு மிஞ்சி போனா டூ செண்டர்ஸ் ல த்ரீ செண்டர்ஸ் போர்சென்ட்டு அந்த மாரி தேவப்படு நமுக்கு
நி ஆமா ப்ரோ ஆமா
அதுக் ஏத மார் பிளேஸு நம்ம ரெடி பண்ணி இதுக்கு இப்பனா கூட நம்ப ப்ராஃபிட் நல்லா கெடைக்கு நம் போனா போ விடு மோஸ்ட்லி நெறைய கொழந்தைங்க ஸ்கூல்ல ஸ்மிங் கிளாஸ் ஸ்டாட் அட்டன் பண்ண மாட்டாங்க பேரன்ஸ் ஓன்னுதா கூட் வந்து அட்டன் பண்ண வப் பாங்க
ஆஹ் ப்ரோ
அது கொஞ்சோ நல்லா இருக்குன் ப்ரோ இந்த மாரி பிளான்ல்லா கொஞ்சுருக்கு உங்களுக்கு அந்த மாரி பிளான்லா இருக்குல்ல கொஞ்சு பெரிய பிஸ்னஸா பண்லா
பிஸ்னஸ் பிளான் இருக்கு ப்ரோ ஆனா இப்போதைக்கி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோ வெயிட் பண்ணிதா வச்சிருக்கு கரெக்டான ஒரு பிஸ்னஸா சூஸ் பண்ணி லாஸ் லாஸ் அது எந்த ஒரு பிசினஸ்லியு லாஸ்சாகும் ப்ரோ ஆகாம்லா இருக்காது ஆனா கொஞ்சோ டைம் எடுத்து கொஞ்சோ யோச் தோய் உங்க இந்த டைம்க்கு இது பண்ணலா இந்த டைம்க்கு இது பண்லான்னு ஒரு ஐடியா இருக்கும்ல ஆமா இப்போ அ ஸ் சீசன் டைமுக்கு ஏத்த மாதிரி நாம ஒரு பிசினஸ் கரெக்டா வைக்கணு
அதேதா ப்ரோ அதேதா இப்ப கிறிஸ்மஸ் டைம்லா கேக் தா அதிகமா சேல்ஸ்சாகு அந்த மாரி டைம் தீபாவளி டைம்னா ஸ்வீட்ஸு பர் கிராக்கர்ஸு இது மாரி
அதே தா ப்ரோ அந்த மாரி ஒரு சீசன் டைம்க்கேத்த மாரி நம்ம ஒரு முன்கூட்டியே இப்ப நெக்ஸ்ட் மந்து எதாச்சு ஒரு பே ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு எதாச்சு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அப்ப அந்த ஒரு ஒன் மன்த்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மாரி ஒரு அ கடைய இப்ப இப்ப தீபாவளி வருதுன்னா கூட ஸ்வீட்ஸு பட்டாசு இந்த மார்ல்லா வந் து நம்ம வந்து ரெடி பண்லா அந்த மாரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்லானு ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ இப்ப நெக்ஸ்ட் மந்த் தீபாவளினா இந்த மந் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே ஒரு பட்டாசு கட அந்த மாரி ஒன்னு பண்லா அப்டி இல்லனா நம்ம ஸ்வீட்ஸு
அதே தா ப்ரோ அதே தா
து வாங்கிட் வந்து சேல் பண்லா ப்ரோ அந்த மாரி ஒரு ஐடியா இருக்கு ப்ரோ
ஓகே ப்ரோ
எதாது பா அண்ண இருந்தா கொஞ்ச கரெக்ட்டா இருக்குன் நா யோசிச்சிட்டுருக்க ப்ரோ
மோஸ்ட்லி பார்ட்னர் வேணும் ப்ரோ எந்த பிஸ்
ஏனா ஒருத்தரே ஆமா அதே தா ப் நீங்க சொல்ற மாரி தா பார்ட்னர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒருத்தர் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம ரெண்டு பேர் இருந்தா கரெக்ட்டா இருக்குண்ணே
ஆமா ப்ரோ ஆமா
ப்ரோ பார்ட்னர் தா நானு பாத்துட்ருக்கே நானு பா கேட்டுட்ருக்கே நெறைய பேர்த்துட்ட பிஸ்னஸ் ஐடியா அவங்களு போ இப்போதிக்கு எதுவு இல்லன் தா சொல்றாங்க
மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஏஜ்ல இப்ப நம்ப இருக்கற ஏஜ்ல வந்து யாரு பிஸ்னஸ் லோ ஓபன் பண்ண முடியாது ப்ரோ அவுங்களே நம்ளுக்கு அந் மைண்ட் செட் திருகாது
கண்டிப்பா ஆமா அதே தான் ப்ரோ
நம்ம வேற எதனா பார்த்து போயிட்டு இருப்போம் அது கொஞ்சம் டைம் எடுத்த பண்ணா நம் அந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கும் பண்றதுக்கு
ஆமா ப்ரோ ஆமா
அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கே
சேரிங்க ப்ரோ அதனால நல்லதா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா கால் பண்ணுங்க பேசலாம் ப்ரோ கண்டிப்பா சூப்பர் ப்ரோ நீங்க பேசனது எனக்கு ஓகே ஏன்னா நீங்க நிறைய ஐடியா சொல்லிருந் ங்க நானும் ஐடியா அந்த ஐடியா ட்ரை பண்ற ப்ரோ மோஸ்ட்லி நம்மளுக்கு ஐடியா எல்லாம் இருந்தாலுமே ஒரு சில பிசினஸ் காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கேத்த ஆள் கரெக்டா பாட்னரா அமைஞ்சா கண்டிப்பா நானும் ஃபயூச்சர்ல வந்து கொஞ்சம் எனக்கும் கரெக்டா இருக்குன்னு தோணுது ப்ரோ
ஆமா ப்ரோ ஆமா
ம் ஓகே பாரு சேரி ப்ரோ இத பத்தி பேசலா சேரிங்க ப்ரோ பாக்கலா
நெக்ஸ்ட் டைம் பேசலா ப்ரோ பாய் ஓகே